ஹலோ என்ன பண்றீங்க
என்ன பண்றது வீட்ல நார் சும்மாதா உட்காந்துட்டுருக்கோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
அதே தாங்க இங்கேயு சும்மாதா இருக்கே செரி அதுதா உங்களுக்கு கால் பண்ணி நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜ் வேற இப்ப வரப் போதே அதுக்காக தா டிஸ்கஸ் பண்லா ஆ பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அதா டிஸ்கஸ் பண்ணலா அத பத்தி எப் எப்டி எப்ப போறது ஆமா பா வரோ வரோஅதுதாங்க நா ஊர்ல இருக்கேன்ல்ல அதெல்லா முந்தின நாளே நா வந்து வந்தாதா ரீச் ஆக முடியு அங்க ஆ அந்த நாள் மார்னிங் தா வந்து ரீச் ஆவே சோ வந்துட்
ஒரு நாள் முன்னாடியே வந்துற வேண்டியதானே
ஒரு நாள் முன்னாடியே வரணுந்தா எங்களுக்கு விருப்ப இருக்கு பாப்போ ஆனா டிக்கெட் கெடைக்கல சோ டிக்கெட் வந்து அந்த நாள இப்பதா கெடச்சிருக்கு எங்களுக்கு ஆமா இப்ப எல்லாருக்கு லீவ்வுல ஸ்கூல் லீவ்ல்லா இருக்குல்ல அதால வந்து கெடைக்க மாட்டேங்குது டிக்கெட் ஸ்லாப் அதா செரி அன்னைக்கி எனக்கு ஆ இல்ல அவங்க வந்து இன்வைட் பண்ணதே இப்பதானேங்க ரெண்டு வாரோ ஒரு வாரோ முன்னாடிதா இன்வைட் பண்ணதே சோ நமக்கு அதுக்கு முன்னாடி தெரியு பட் வந்து வீட்ல எல்லாம் பேசி இப்ப வேலையு பாக்கணுல அவரோட ஆஃபீஸ் ஒர்க்ல்லா இருக்குல்ல சோ அதெல்லா பாத்துட்டு தானே நம்ம புக் பண்ண முடியு
ம் பஸ்ல தா வர மாரி இருக்கா இல்ல
ஆமாங்க பஸ்லதா வர்ற மாரி இருக் கு ஆ ஸ்லீப்பர் தா புக் பண்ணிருக்கோ எங்க காலையில நம்ம தூங்கி எழுந்து கொஞ்சோ வந்தா தான ரிலாக்ஸா இருக்க முடியு
ஆமா
அதெல்லா ஸ்லீப்பர் தா புக் பண்ணிருக்கோ செரி அத பத்தி தா பேசுவோ நம்ம முன்னாடியே பேசி டிஸ்கஸ் பண்ணி வச்சிக்கனு எல்லாமே அங்க வந்துட்டு நம்மள நமக் கு டைம் இருக்காது ஆ வந்தா ரூம் போட்டு தாங்க தங்கலான் இருக்கோ எங்கயாச்சு ரூம் புக் பண்ணிட்லா
உங்க சொந்தக்காரங்க யாரு இல்லியா இந்த ஊர்ல அவுங்
கு அங்க வந்து நமக்கு இது இல்ல சோ ரூம்ல அப்டியே தங்குனாலு நமக்கு என்ன ஆயிடுனா நம்ம வர்றது பிளானே வந்து மேரேஜ் வந்துட்டு ஒடனே போற மாரி பிளான்ல தா வரோ
ம் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டே போலா இல்லையா
ஆமா போலா லீவ் தா இருந்தாலு ஆபீஸ் ஒர்க் இருக்கில்ல இங்க அதெல்லா லீவ் குடுக்க மாட்டாங்க பசங்களுக்காக வந்து இருக்கலா ஆனா ஃப்ரைடே வ வேற ஆயிடுச்சில்ல சோ அந்த டைம்ல வந்து லீவ்லா குடுக்க மாட்டாங்க அதுதா செரி பாப் போ எப்டி இருக்குதுன்ட்டு அந்த சிச்சிவேஷன் அப்போ பாத்துட்டு இன்னு ரிட்டன் போடல ரிட்டன் டிக்கெட் போ டல அது முடிவு பண்ணிதா போட்டுக்னு சேர் பாக்கலா கிவ் மீ ஐடி காட்
எங்க வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க பேசாம எங்கயுமே இல்ல இப்ப வீட்டு இப் ப உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க அப்டினா நீங்க அவுங்க வீட்ல இருந்துப்பீங்க இப்ப ரூம் போட்டு ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ தா இருக்க போறீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்க நாங்க இந்த ஊர்ல தான இருக்கோ
நீங்க அங்கதா இருக்கிங்க பாக்குற நா பாத்துட்டு எப்டினு முடிவு பண்ட்டு செய் ஏனா வந்து இந்த பசங்க எல்லா ரொம்ப வாலு
பசங்கனா அப்டிதா இந்த வயசுல அப்டிதா இருப்போ நம்மளு அந்த மாரிதா இருந்துருப்
அது கரெக்டு தா அதுதா காலையில ரீச் ஆக முடியுமா தெரியில மேரேஜிக்கு அதால ரிசப்ஷன் மட்டு வந்து அட் அட்டென் பண்ணிர்லா அப்டின் சொல்ட்டு ஈவ்னிங் தான ரிசப்ஷன் சொல்லிர்க்காங்க
அன்னைக்கே தா வச்சிருக்காங்க காலையில கல்யாணோ ஈவ்னிங் ரிசப்ஷன்னனு
சனு சோ ஈவினிங்கே வந்து நம்ம அட்டன் பண்ணிர்லா எப்டி நம்ம எல்லாரு ஒன்னா போய்டலாமா
ஆமா எல்லாரு சேந்தே போயிட்லா போனாதா நா கொஞ்சோ நல்லா இருக்கு ரொம்ப நாள் ஆகுது பாத்து நம்ம கூட படிச்சவங்க எல்லாரு சேந்து வருவாங்க கல்யாணத்துக்கு அதனால ம் ஆமா எல்லாரையு கூப்ட்டுருக்கே அப்டின் டின் சொல்லிருந்தாங்க சோ அப்ப எல்லாரு வந்தா கொஞ்சோ ரொம்ப நாள்க்கு அப்றோ நம்ப சேத்து பாக்கற மாதிரி கொஞ்சோ பேசுற டைம் கெடைக்கு
ஆமா கொஞ்சோ என்ஜாய் பண்ணிட்டு போற மாரி இருக்கு வந்தா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு என்ஜாய் பண்ணோ பாத் தே பல வருஷோ ஆயிடுச்சில எல்லாரையு
ஆமா ஆமா ஏதாச்சு ஒரு நல்லது கெட்டதுக்குனா தான எல்லாரு சேர முடியுது
சா பாத் து சொல்லுங்க நம்ம இந்த காலேஜ் கிராஜுவேஷன் அப்பதா நம்ம
ஆமா ஆமா ஆமா அதுக்கப்பறோ ஏங்க அவங் கவங்க அவங்கவுங்க பேமிலிய பாத்துட்டு போயிருந்தாங்க அதுக்கப் அப்பறோ இங்க எ எதும்
ஏதாச்சும் ஒரு மேரேஜ்ஜு பங்க்ஷன் இந்த மாதிரிதா நம்ம மீட் பண்றது யாருக்கு
அதுவு இல்லாம இப்ப இப்போ மேரேஜ் பண்ற கல்யாண பொண்ணுக்கு தா கடைசி கல்யாணோ எல்லாருக்கு நம்ம பேட்சல எல்லாருக்கு கும்பமே கல்யாண ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறே அதுக்கப்பறோ இவ கல்யாணத்துக்கு அப்பறோ வேற எ எப்பும் அ நம்ம சேர போறோ
சேர போறோ தெரியல அதா நம்ம இந்த தடவ நல்லா கலக்கிட்லாங்க எல்லாருமே சேம் ட்ரெஸ் கோடு வந்து ஆமா ட்ரெஸ் கோட்ல்லா சேமாவே போடலா எல்லாரு அத ஆல்ரெடி நம்ம பேசிட்டோ அதால நம்ம இப்ப திருப்பி அத எல்லாமே கரெக்ட் ட்ரெஸ் கோட்லா சேமா போட்டுட்டு ஆமா எல்லாமே மெமரி ஸ்சு நா எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேங்க எல்லாத்தையு அதுதா நமக்கு ஃபர்ஸ்ட்டு அதனால எல்லாத்தையுமே
ஆமா எல்லாருமே ஒரே மாரி போட்டாதா நல்லாருக்கு
ஆமா நம்ம வந்து ஆக்சசரிஸ் ஜுவல்ரிஸ் மட்டு வந்து நம்ம கொஞ்ஜோ பாத்தா அங்க வந்
ம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலா நம்ம போயிட்டு சேந்து போய் வாங்கிக்கலா ஒரே மாரி மாதிரி இருக்கிற மாதிரி
சோ போய் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அல்ரெடி நம்ம ட்ரெஸ் கோடு மட் டும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோல்ல எல்லாரு இந்த இந்த மாதிரி இந்த காலர்ஸ்ன்றதால நம க்கு அது இது இல்ல சோ ஜுவல்லரிஸ் அதெல்லா நம்ம போய் சேந்து போய்
ஆமா சேந்து போய் இப்ப வாங்கி
அப்படின்னாலு நா அங்க மார்னிங்கே ரீச் ஆயிட்டேன்னா கூட உங்களுக்கு நா கால் பண்றே நம்ம சேந்து போய் பர்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோ அப்பற ஈவி்னிங்கா ரெடி ஆயிட்டு எல்லாரு சேந்து கெளம்பிடுவோ
கரெக்டா இருக்கு
ம் ம்
அப்பறோ என்ன என்ன கிஃப்ட் குடுக்க போறீங்க
அதுதாங்க ஒரேயோசனையாவே இருக்கு என்ன கிப்ட் டு குடுக்குறதுனே தெரியல இன்னு முடிவு பண்ணல சேரி இன்னு ஒரு டூ டேஸ் இருக்குல்லையா சோ பாத்து வாங்கிக்கலா ஒண்ணு இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இல்ல அங்க வந்து வாங்குற மாரிதா இருக்கு ஏன்னா அவ்வள தூரோ ஆமா எடுச்சுட்டு வந்துட்ருக் இருக்கணும்ல அதால அங்க வந்துதா நா சொல்றே நா கூப்புறே உங்கள பர்ச்சேஸ் பண்ணும் போது கூப்புறே நம்ம போய் கூட சேந்து போயி என்ன கிஃப்டன்னு பாத்து வாங்கிட்லா இப்போ ஆமாங்க எல்லாமே நம்ம ஷோ கீஸ் ஐட்டம்ஸ்லா அப்டியே ஒரு ஓரமா அடங்கிருது
ப்றோ இல்லன்னா எல்லா அல மாரில தூக்கி போட்டுறோ எதாச்சு இருந்தா
வந்ததே என்ன பண்றோ ஷோகேஸ்ல ஒரு ஓரமா தூங்கிட்ருக்கு
ஆமா அத வந்து எதாவது அது பயன்படுத்தினாதா ஆ இவங்க குடுத் தாங்க அப்படின்ற ஒரு ஞாபமே வரு அது ஒரு மூலயில நம்ப வச் வச்சடுறோ இல்ல அலமாரில தூக்கி வச்சிருறோ ஏதாவது டெய்லி இது யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நல்லாருக்கு
பாக்கலா நம்ம சேந்து போய் நம்ம டிசைட் பண்ணி வாங்கலா மோஸ்ட்லி வந்து இந்த மாரி யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் வீட்ல கிச்சன்ல யூஸ் பண்ற ஐட் டம்ஸ் அந்த மாரிதாங்க வாங்கி குடுக்ணுனு நெனைக்கிறே நானு நீங்க வாங்கிட்டீங்களா
இல்ல இனிமேதா வாங்கணு என்ன வாங்குறதுனே தெரியல கொழப்பமா இருக்கு ம் கண்டிப்பா ஏ சேந்து போனோனா என்ன வாங்கறதுன்ட்டு நீங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவீங்க எனக்கு ஒண்ணு தோணு உங்களுக்கு ஒண்ணு தோணு சரி பாத்து வாங்கிக்லா
ஆமா டிஸ்கஸ் பண்ணி நம்ம வாங்கிர்லா
ம் ஆமா அப்பறோ
ம் சொல்லுங்க அது இவங்க வந்து இப்ப சாரீஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ் குடுக்கலானு யோஸ்ச்சே ஃபர்ஸ்ட் ஆனா நறய சீர் வரிஸ்
இப்ப கல்யானோன்றாதால அவங்க வீட் வீட்லயே நெறைய ச அ ட்ரெஸ்ல்லா குடுத்துருப்பாங்க மாப்பிள்ள வீட்டு சைடும் குடுப்பாங்க
நெறய வப்பாங்க இல்லையா அத சரி நம்மளு ஏ அதயே வச்சுட் கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா குடுக்கலா நம்ம யூஸ் பண்ற டே டு டே லைஃப்ல இப்ப அவங்க எங்கயாவது பிக்னிக் போனா கூட ட்ரிப் போனா கூட எதாவது ஈஸியா ஹோல்ட் பண்ணிட்டு போறா மாரி அந்த மாரி ஐட்டம்ஸ் குடுக்லாம் அ மேக்கப் ப்ராடக்ஸ்ல்லா பாத் அ நம்ம வந்து என்ன குடுக்குறதுன் தெரிலங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட குடுக்லா
ன்னா புரிய மாட்டது
ஆமா நமக்கு ஒரு ஐடியா கெடைக்கல அதால நம்ம சேந்து போறப்ப நீங்க ஒரு ஐ ஐடியா சொல்லுவீங்க நா ஒரு ஐடியா சொல்லுவே
குடுத்தா தா நல்லதுன்னு எனக்கு தோணுது இப்ப வந்து இப் இப்ப மேரேஜ் ஆகிட்டு அவ வந்து தனி குடுத்தனந்தா இருக் இருக்றே சொல்லிட்ருந்தா இந்த மாரி அப்ப தண்ணி குடுத்தன இருந்தா கொஞ்ச இது பண்ற
கிட்டில் குடுக்லா ஏன்னா கிட்டில் குடுத்தா அது கூட யூஸ் பண்ற மாரி தான இருக் கு நமக்கு ஸ்லாட் வெரி யூஸ் ஃபுல் தா இந்த ஹாட் வாட்ருக்கு டீ காபி இன்ஸ்டண்டா மேட் பண்ணிக்கிறதுக்குலா அது கொஞ்ச யூஸ் ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு அதனால கெட்டில்ன்ற ஐடியா இருக்கு
த்தா தா கொஞ்ச நல்லாருக்கு இப்ப வந்து டெய்லி யூஸ் பண்ற மாரி இருக்கணு அந்த மாரி யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி அந்த மாரி இருந்தா தா கொஞ்ச நல்லாருக்குன் தோணுது ஏன்னா அவங்க தனி குடுத்தனோ இருக்குறதால இப்போ அ எல்லா எ எல்லா பொருளு வாங்கிதா அவங்க வச்சிருப்பாங்கன்ட்டு சொல்ல முடியாதுல ப்ப துணினா நம்ம வ அவங்க வந்து அவங்கம்மா வீடு அம்மா வீடா இருந்தாலு சரி இல்ல அவங்க மாப்பள சைட்ல இருந்து குடுத்துருப்பாங்க
ஆமா தனியா போற மாரிதா இருக்காங்க அதனால அந்த ஐட்டம்ஸ்லா நமக்கு மோஸ்ட்லி கிச்சன்ல ஆ யூஸ் பண்ற ஐட்டம்ஸ்லா வாங்கி்குடுத்தா அவங்களுக்கு கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபஸ்ட்டு யோஸ்சேங்க நானு இந்த இது இருக்கு இல்லயா டிரெஸ்ஸிங் டேபிள் மாரியே ஆ இது வால்லேயே ஃபிட் பண்ற மாரி இருக்கு இல்லையா வெறும் கீழே அந்த அந்த கப்போடு வராம மிரரு பிளஸ் வந்து சைடுல ராக் மாரி வருது
ஆமா இப்ப புதுசா வர்
ஆமா ஆனா அது நமக்கு இங்க இருந்து நம்ம தூக்கிட்டு வந்து மிரர் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனா சோ அத யோசிக்றே வேற எடுப்போ உடஞ் ஞ்சிரு அது நமக்கு கொஞ்சோ கஷ்டமாயிடு அதால அது கொஞ்சோ குடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கு அ டைரக்டா அங்க டெலிவரி பண் ற மாரி இருந்துச்சு
ஆமா இங்க இருந்து வாங்கி நம்ம குடுக்குற மாரி இருந்தாதா நல்லா இருக்கு நீங்க ஊர்ல இருந்து அது து எடுத்துட்டு வர முடியாது அங்கிருந்து நம்ம வந்து டெலிவரினா ரொம்ப ஆ நாள் குடுப்பாங்க
இப்ப அது ட்ரெண்டிங்கா போகுது அந்த இது வந்து இப்ப டரெண்டிங்கா போகுது வெல வந்து து ஒரு ரெண்டாயிர் ரூபாய்க்குள்ளதா வருது அது ஆமா ரெண்டாயி ரூபாய்க்குள்ளதா வருது ஆ அதுதா அந்த கப்போர்ட் இல்ல நமக்கு அந்த கப்போட்ல்லா இருந்துச்சின்னா அது ஒரு ரேட் வரு ஆ ஃபோர் தௌசண்ட் மேல வருது த்ரீ தௌசண்ட்க்கு மேல இது ஜெஸ்ட்டு அந்த வால்ல பிட் பண்றது தானே நம்ம ஹைட்டுக்கு நிக்கற மாரி ஆ நின்னுட்டு நம்ம ஆமா நின்னுட்டு அந்த வாலுக்கு வால்ல பிட் பண்ற மாரிதா இருக்கு அதால அத குவாலிட்டில்ல நல்லா இருக்கு பாத்தது வரைக்கு குவாலிட்டி நல்லாருக்கு பாப்போ எப்டின்னு சொல்லி ஆனா அது வாங்கிட் ட்டு வர மாரி இல்ல நானு இங்க இருந்து வாங்கிட்டு வந்தா ஏதாவது டேமேஜ் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு ஆமா அதாலதா செரி நீங்களு நானு போவோ வேற ஃப்ரெண்ட்ஸ் யாராச் ச்சு வரா மாரி இருந்தா கூட போய் வாங்கி பாப்போ செரிங்ளா பாக்கலா செரிங்ளா நா வந்துட்டு அங்க வந்து ரீச் ஆயிட்டு நா உங்களுக்கு ஃபோன் போடுறே
பண்ணுங்க செரி ஓகேப்பா பாய்ப்பா
அம்மா அம்மாயி